சாப்பிட்டீங்களா தோழி
ஆ நீங்க
ஆ சாப்பிட்டேங்க தோழி
ம்
ஆ நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோம்
சரி சரிங்க தோழி இன்னைக்கு என்ன தலைபின் கீழ் பேச போறோம் தோழி நீங்க ஏதாச்சும் சொல்ல முடியுமா
இல்ல நீங்க சொ சொல்லுங்க பேசலாம்-
ம் சுற்றுலா அந்த மாதிரி பேசலாங்களா-
சுற்றலா உம் நீ நீங்க எங்கன்னா போயிருப்பீங்களா அத பத்தி எதனா சொல்லுங்க
ஆ நாங்க பாத்தீங்கன்னா இப்போ போன மே மாதம் பாத்தீங்கன்னா எல்லாரும் குடும்பத்தோட ஊட்டி போயிருந்தோம் தோழி ஊட்டி போயிருந்தோம் அது இங்க இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அதனால போற வழி எல்லாமே சுத்தி பார்த்து- எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஃபர்ஸ்ட் சேலம் போயிருந்தோம் சேலம்ல ஒரு ஒரு மிகப்பெரிய முருகர் கோயில் ஒண்ணு இருக்கு ரொம்ப பேமஸ் ஆன முருகர் கோயில் முதல்ல அதுக்கு போயிருந்தோம் அத பாத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பூர்க்கு போயிருந்தோம் திருப்பூர்ல கொஞ்சம் ட்ரெஸ்சு அந்த மாதிரில்லாம் நல்லா இருக்கும்ன்னு சொன்னதுனால அங்க போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பாத்துட்டு வாங்கனோம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போனோம் கோயம்புத்தூர்ல ஈஷா அதுக்கப்புறம் நறைய கோயி- டேமு அதுக்கெல்லாம் போய் பார்த்திருந்தோம் அதுக்கப்புறம் மீட்டு- பாளையம் போனோம் பிளாக் தெண்டர் அது போயிட்டு ஓடனே அது முடிச்சுட்டு ஒரு நாள் புல்லா அங்கே இருந்தோம் அங்கே இருந்துட்டு அடுத்து பா்த்தீங்கன்னா அப்டியே ஊட்டி கெளம்புனோம் ஊட்டிக்கு கிளம்பும்போது அந்த நுழைவாயில் என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா மான்கலெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்கறத்துக்கே ரொம்ப அருமையா இருந்துச்சு அதுக்கப்பறம் மேல போக இப்போவே இப்ப தான் பாத்திங்கன்னா நீர்வீழ்ச்சி ரோடோருமே நீர் வீழ்ச்செல்லா இருந்தது அதெல்லாம் பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருந்தது ஆனா யாரையும் அங்க கிட்ட போக உடுல அது ரோடு கிட்டேதான் இருக்கு கார் போதுன்னா காருக்கு பக்கத்தலயே தான் தண்ணி விழுறது நல்லாவே பீல் பண்ண முடிது ஆனா அங்க வந்து வனத்துறைங்க லெல்லாம் காவலுக்கு போட்டு இங்க நிறுத்த கூடாது கார வந்து இங்க நிறுத்த கூடாது நீங்க போயிட்டே இருங்க பாத்துட்டிங்கன்னா போயின்ணும் இங்க நிறுத்த கூடாதுன்னு அந்த மாதிரி அனுப்பிட்டே இருந்தாங்க அதே மாரி பாத்தீங்கன்னா மேல போன உடனே ரொம்ப குளுரு தாங்கவே முடியல குளிர் தாங்கவே முடில ல யாருமே வெளியவே வரல போய் அப்டியே அறைல படுத்துட்டோ அடுத்த நாள் காலையில எழுந்து அந்த இது அந்த வயூ எல்லா பாக்கும் போது ரொம்ப அழகா இருந்தது இருந்தது பாக்கறதுக்கு ரொம்ப அருமையா
மேட்டுபாளையமா
இல்ல ஊட்டி இல்ல மேல போய் பாத்தோ அது ஆஹ் அது பாக்கர்த்துக்கே ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்பறோ அங்க இருக்கற இல்ல அங்க போல நாங்க ஊட்டி மட்டும் போயிட்டு வந்தோம் மேட்டுப்பாளையம் போனாங்களா சேர் அப்டியே மேலே ஊட்டியும் போய் பாத்துட்டு வர்லா அப்டின்னு சொல்லிட்டு போயி இருந்தோ ஏன்னா இங்கயு வந்து பாத் பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆயிடுச்சு சேலம்ல ஒரு நாள் இதாயிடுச்சு அதுக்கப் அப்பறோ திருப்பூர்ல ஒரு நாள் இது பண்ணிட்டோம் அப்பறோ கோயமத்தூர்லியே ரெண்டு நாளாயிடுச்சு
அது அ இது மொத்த நா ஆஹ்
போயிட்டு சேரி அதனால இவ்வளோ தூரோ வந்துட்டோ ஊட்டியும் பாக்கலாம்னு சொல்லிட்டு மேல போயிட்டோம் போயிட்டு நல்லாயிருந்தது அதே மாரி அங்க பூங்கா அதெல்லா பாக்கவே ரொம்ப அழகா நல்லா இருந்தது பூங்கா அதுக்கப்பறோ பாத்திங்கன்னா அஹ் இதுக்கு போயிருந்தோ அஹ் சாக்லேட் ஃபேக்ட்ரி அதுக்கப்பறோ வந்து டீ தேயிலை ஃபேக்ட்ரிக் எல்லா போயிருந்தோ அங்க அங்க டீ எல்லா குடுத்திருந்தாங்க குடி டீ ரொம்ப அருமையா இருந்தது அத பறிக்கறதுக்கும் விட்டிருந்தாங்க அதெல்லாம் பாக்கறதுக்கு ரொம்ப தூர்மையா இருந்துச்சி அதெல்லா பாத்துட்டு திரும்பியு உடனே கீழே எறங்கி எறங்கிட்டோ அடுத்த நாளே இது எல்லாத்தையு பாத்துட்டு அ ம் மத்தியானம்க்குள்ள கீழே வந்துட்டோ கீழே வந்துட்டு திரும்பியும் அப்டியே சேலம் வழியா ஊர் ஊருக் வந்துட்டோம் தோழி இதுதா எங்க இந்த மே மாசத்துல நாங்க போய் பாத்துட்டு அனுபவிச்சுட்டு வந்தது நீங்க அந்த மாரி எங்காச்சும் போயிருக்கீங்களா ஏதாச்சும் அந்த மாரி அனுபவங்கள் ஏதாச்சும் இருக்குங்களா தோழி
உம் நாங்க வந்து உம் சிம்லா மணாலி அது மாரி போயிருக்கோ
உஹம்
அதாவுது இங்க இருந்து அ அ ஏரோபிளேன் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
ஆ இங்கந்து வந்து சென்னைல இருந்து ஃபிளைட் டு டெல்லி
ம் ம்
ஆ ஏ ஏர்லைன்ஸ் நெனைக்கறே அதாது இண்டிகோ ஏர்லைன் ஸ் அந்த மாரி ஏர்லைன்ஸ் ஏரோப்ளேன் அது சோ அது புக் பண்ணி இங்க இருந்து ஃபேமிலி ஃபேமிலி டூர் அது இங்கருந்து டெல்லி போய் ட்டு டெல்லில போய் ஸ்டே பண் ட்டு அங்க ஒரு நாள் எச்சு ஸ்டே பண்ட்டு அங்கந்து வெகேட் பண்ணிட்டு அதுக்கப்புற நாங்க வந்து மணால் லி நெனைக்கற ஐ திங்க் ஆமா மணாலி வந்து போயிட்டு அங்க போய் சுத்தி பாத்துட்டு அங்க நல்லாருந்துது அதப்புற அங்கந் து வந்து நாங்க என்ன பண்ணோ மணாலி டு ஷிம்லா ஆனா அந்த போற எட எல்லா சூப்ராருந்துது எப்டி எப்டி சொல்றது அந்த நம்ம வந்து இந்த படத்துல பாத்துருப்போ இல்ல பேக்ரவுண்ட் சவுண்ட்ல மல மலல்லா காமிச்சிருப்பாங்க இல்லயா அதே மாரி வ்யு அதாது என்னமோ நம்ம இமேஜினேஷன் ல இருக்கிற மாரி இருந்துச்சு அந்த எட நம்பவே முடில நம்ம அங்கதா இருக்கிறமானு இந்த மார்ருந்துது எப்டி சொல்றது சுத்தி ஃபுல்லா வந்து உர் அந்த ரோடு வந்து ஃபுல்லா மலன்றதுனால மலய கொடச்சி ரோடு போட்டுருக்காங்க ஒரு ஒரு
ஓ ஓ புரியுது
பதினெட்டு பத்தொன்பது இருபது டன்னல் கிட்டத்தட்ட இருந்திருக்கும்
ம்
அதா ஊரே இருக்குறன்ற மாரி அந்த போயிட்டு வரத்துக்குன்னா டனால் தா போல டனல தாண்னா மட்டுமே அஹ் வெளிய வர முடியும் போல நெறைய டனல்ஸுருந்தது உள்ள உள்ள ஒரு ஒரு டனசு உள்ள உள்ள போகும்போது நல்லாருந்தது இ இதற்க்கு வந்து நம்ப எங்க ஒரு எப்புடி சொல்றது இங்கல்லா நம்ம அவ்ளோ டனால் ஸ்கூல்லல்லாம் போனது இல்ல நம்ப ஊர் சைட்லல்லா ஏனா வந்து அது நம்ம இதுலதான இருக்கோ
உம்
அது ஒரு ஒரு டனல் குள்ள போகும்போது லைட்டிங்லா மேல இருந்து து நல்லா இருந்தது ஃபீலிங்ஸ்ல்லா அதுக்கப்புறோ ஒரு கோவில் மணிக் சண்ணிக்கானு ஒரா கோவில் சிவன் கோயில் அந்த எடத்துல வந்து பாத்தீங்ன்னா ஃபுன்னா நாங்க இருந்த இட இம ச்சலபிரதேஷ் நெனைக்கிறே அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல மட்டுமே சிவன் இருக்குறாரு அந்த பிளேஸ்ல மட்டுமே தண்ணி ஊற்று நீர் இருக்குல்ல அதெல்லா வந்து சுட தண்ணி சுடு தண்ணியாருக்கு கும் அந்த பிளேஸ்ல மட்டுமே ஆமா வந்து சு அந்த ஸ் அந்த சுடுதண்ணில தா சாப்பட வடிச்சி அங்கேயே அன்னதானம் போடுவாங்க
ஹ புரியிது புரியிதுங்
அம்மா அந்த சுடு தண்ணில வடிச் சு அண்ணதானம் போடுவாங்க சாப்பாடெல்லா அந்த எடம் பர்ட்டிகுலரா அதாவது சுத்தி பட்லருக்கற எல்லா எடமு ப்ரீஸாவரளவுக்கு தண்ணி இருக்கு ஆன அந்த பர்ட்டிகுலர்ல பிளேஸ்ல மட்டு தண்ணி அப்டி கொதிக்குது
த்துகே ரொம்ப பிரமிப்பாதா இருக்கு தோழி
க்கத்துக்கு எப்டிருக்கு ஏங் நாங்க அனுபவோப்பட்டமே எங்ளுக்கு எப்டி இருக்கு ஏனா சுத்தி ப்ளேஸ் து எதனா வந்து இதுவ இருந்தா பரவால சுத்தி ஃபுல்லா குளிர் பிரதேசஷோ அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டு வந்து தண்ணி கொதிக்கிது கொதிக்குது மீஸ் அங்க வர தண்ணி எல்லாமே கொஞ்சி சிதா இருக்கு அந்த எடத்துல நாங்க கால் வெக்குறோ அந்த இது டைல்ஸ் மாரி போட்ருக்காங்க அந்த கோவில்ல அந்த டைல்ஸ்ல காலு வெச்சு அவ்ளோ ஹுட் ட்டேருக்குது அப்சர்வ் பண்ல அத வந்து கூலி்ங் டைல்ஸ் தா நெனைக்கிறே ஐ திங்க் அது மீறீயு அந்த ஹீட்டு நம்ளுக்கு தெரியிது அது மேல இருக்க மேட்டு மேல கால வ ச்சுதா நாங்க அப்டி போய் சாமி பாத்துட்டு வந்தோ அந்த சாமி மேல அந்த இது அந்த தண்ணிய கொட்டு பாத்தீங்களா சிவன் மேல அது என்னா சொல்லுவாங்க என்க் தெர்ல அது வந்து எங்க அண்ணா பிரதர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அங்க மேலருந்து கைல அந்த தண்ணி புட்ச்சிருக்காங்க ரெண்டு பேர் போனதுல வந்து சில் தண்ணியவா அதாது து தண்ணி வந்து சு சூடா வந்திருக்குதோ என்னமோ சம்திங் எங்க அண்ண போம்போது கரெட்டா ஜில் தண்ணி வந்து டக்குனு வந்து சூடனா தண்ணி ஜில்லா ஜில்லுன்னு மாறிச்சி போல அது எப்டி நடந்துச்சின்னு தெர்ல அந்த ஊர் அந்த ஊத்துரத் தண்ணில எனக்கு வந்து மொட் மத்த விஷயோ விட அந்த எடத்துல மட்டு எப்பர்ரா அந்த தண்ணி கொதிக்கிது இது வரலாறு என்னதாண்டாருக்கு வந்து ரொம்ப இதுவாயிச்சு அதுக்கப்றோ யூடியூப்ல போய் பாத் தோம் அது எனக்கு செரியா புடிப்படல என்னதா வந்து சொல்லவ வராங்கனு ஆனா நல்லா அனுபவோ
அதே மாரிதா தோழி நாங்களு இந்த இங்க ஆந்திரா கிட்ட ஒரு கோயிலுக்கு போயிருந்தோ அங்க பாத்தீங் ன்னா சுத்தி டாமுக்கு நடுவுல கோயில் இருக்கு அந்த டாம்ல தா நட் நடந்து போனோ ஏன்னா இந்த பக்கமு சுத்தித் தண்ணி தா லு கோயில சுத்தியுமே தண்ணி தா அ ஆனா இந்த பக் கோ மட்டு கொஞ்சோ டாம் மாரி கட்டிருக்காங்க அந்த டாமுக்கு சென்ட்ரல சென்டரல தா நாம நடந்து போணு அங்கேயுமே தண்ணி வந்துட்டு தா இருக்கு என்னன்னா இங்க தண்ணி ரொம்போ இந்த தண்ணி ரொம்பி இந்த பக்கோ கீழே கீழே எறங்கு கீழ வடிஞ்சு அப்டியே ஊருக்குள்ள தண்ணி போற மாரி கட்டி வச்சிருக்காங்க அது பாத்தீங்னா இங் இப்ப மழகாலோ அந்த மாரி வந்துச்சுனா உள்ள அலோ பண்ண மாட்டாங்களா யாரையு சாமி பாக்க அலோ பண்ண மாட் டாங்க உள்ளையு போக முடியாதா அதுவு நாங்க இப் இப்ப மே மாசோன்றதுனால நாங்க ஸ்டாட்டிங்லே போயிட்டோம் மே செக்கேண்தா ஒன்னோ போயிருந்தோ நாங்க அப்ப போம் போது தண்ணி ரொம்ப கம்மியாதா இருந்துச்சு அதாவது கீழே கீழேயே போற மாரிதா இருந்ச்சு தண்ணி அது போம்போது அந்த அ அந்த டேம் இது பண்ணிருக்கிற அந்த சென்டர்ல தா நம்ம நடந்து போணு இந்த பக்கோ இது பண்ணாலு தண்ணில விழுந்துருவோ இந்த பக்கோ விழுந்தா அந்த பள்ளத்துல விழுந்துருவோ ஏன்னா தண்ணி ஃப்ளோ ஆகுதில்லிங்களா ஃப்ளோ ஆவுறதுல வந்து அதுல விழுந்துரும் அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஏகப்பட்ட அடிய ஆழமா இருக்கு
கோவில் நேம் என்ன
அந்த கோயில் பேர் மருந்தன தோ அம்மன் கோவில் தான் எங்க எங்க தமிழ்நாடும் ஆம த தமிழ்நாடும் ஆந்திராவும் சென்ட்ரல் பார்டர் ஆமா இந்த பக்கம் வந்து போனா தமிழ்நாடு அந்த பக்கத்த இருந்தா ஆ ப்ரா உம் ஆமா சென் சென்டர்ல கோவில் இங்கதான் ஆனா அது ஓ அது பாத்தீங்கன்னா சுத்தி தண்ணி ஃபுல் தண்ணி தண்ணிக்கு அங்க பஞ்சமே இல்லாம இருந்துச்சு நாங்க அந்த வர வழில் த அந்த கோய்லே என் என்ட்ரன்ஸ்லந்தே நாங்க வரம்பு வழிலந்தே ஃபுல்லா தண்ணி தா அது எடொ ஃபுல்லாவே தண்ணிக்கு அங்க ஆஹ் தோழி சேரிங்க தோழி ஆஹ்